ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானும் சும்மா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா இருக்கற வேலைகள் எல்லாம் முடிச் முடிச்சு வச்சிட்டு ஜாமா விளக்கிட்டு துணிக்காய வச்சிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டு
நீங்க என்னன்ன காய்கறிலா சாப் புடுவீங்க உங்ளுக்கு என்னென்ன காய்கறிலா புடிக்கு
எங்ளுக்கு வந்து நாங்வந்து மோஸ்ட்லி காய்கறியே அதிக்மா சாப்டே மாட்டோ நான்வெஜ் கொஞ் சாப்டுவோ நல்லா காய்கறில வந்து கீர ம் உர்ளகெழங்கு அப்புறொ வந்து பீன்ஸு கேரட் சாப்டுவோ அ வெண்டக்கா சாப்டுவோ சேப்பங்கெழங்கு சாப்டுவோ மத்ததெல்லா இந்த பீட்ரூட்டு் அது இது ந்த சொரக்கா சே இதுல்லா சாப்டவே மாட்டோ
ம் நாங்க அதிகமா இங்க அததா வங்குவோ பீட்ரூட்டு் கேரட்டு் சொரக்கா வாயக்கா அப்ற வெண்டக்கா இந் மாரி சாப்டுவோ அப்றோ இன்னொன்னு ஒரு கெழங்கு ஒன்னு சாப்டுவோ சேமங்கெழங்குன்னு சொல்லுறீங்கல்ல அந்த கெழங்க அவிச்சு சாப்புடுவோ
அ அ அதா இது பசங்ளுக்கு புடிக்காதா பசங்ளுக்கு பிடிக்காதுன்றதால அத அந்த அளவுக்கு அது மத்ததுல்லா புடிக்காது பசங்ளுக்கே சேர் அப்ப நம்ப மட்டு எனக்கு எங்க வீட்டுக்காரு டூ மட்டு அது செஞ்சி அது இது பண்றதோட மெனக்கிட்டு செய்யணு அப்டின்றக்காவவே பசங்ளுக்கு எது வினிதா ஓட பொண்ணு நாங்களு சாட்டுப் நான்வெஜ்ல வந்து எல்லாமே சாப்டுவோ மட்டன் சிக்கன் அ எறா எல்லாமே சாப்டுவோ நீங்க நண்வெஜ்ல என்னனல்லா சப் வீங் எல்லாமே சாப்டுங்ளா
ம் நா எல்லா சாப்டுவே எனக்கு மீன் வந்துட்டு ரொம்ப புடிக்கு
ஆ
மீனு கொழம்பு வச்சாலு சரி பொரிச்சாலு சரி ரொம்ப புடிக்கு முன்னாடி அப்டி இல்ல ஆனா இப்போ கொஞ்ச நாள அந்த மாதுரி இருக்கு
அ அ
காளான் ரொம்ப புடிக்கு காளான் சாப்டுவே சும்மா அத தக்காளி வெங்காய மட்டு போட்டு காளான் கொஞ்சோ உப்பு போட்டு அதுல கொஞ்சோ மசாலால்லாம் போட்டு சாப்
உம் வீட்ல நீங்க தான் சமையலா மாமியாரா
நான் தான் சமையல் பண்ணுவேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல அதுனால அவுங்க பண்றாங்க ஃபீவர் ரொம்ப ஓவரா இருந்துச்சு நைட்டல்லாம்
ஆஹ் ஆஹ் சரி சரி
ட்டு இருக்காங்க
நீங்க அக்சப் அம்மா வீட்ல அக்சப் பண்ணீட்டாங்களா உங்கள
பண்ணிக்கிட்டாங்க பட் இவுங்க அனுப்ப மாட்டாங்க
அப்டிங்களா ஏன்
அது அப்டித்தான்
ஆஹ் சரி சரி அப்புறம்
அப்புறம் நீங்க தான் சொல்லணும் வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
உங்க வீட்லதான் எதாவது சொன்னாங்களா சாம்பாருன்னு இங்க சாம்பார் உருளக் கெழங்கு அதோட அப்டியே இருக்கு அது அப்டியே சாதமும் வடுச்சு ஹாட் பாக்ஸ்ல கொட்டி வச்சாச்சு
ஹாட்பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா
தா யூஸ் பண்ணுவோ
அது ஹீட்டாவே வச்சுக்குமா சாப்பாட
அது இன்னொன்னு ஹாட்பாக்ஸ் நைட் வரைக்கும் ஹீட்டாவே இருக்கும் நைட்டு அந்த சாப்பாடு இருந்தா கூட அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும் நல்லாருக்கும் சூடாவே இருக்கும்
பரவால்ல ஹாட்பாக் ஸ்ல வச்சா ஹீட்டாவே இருக்குல்ல
ஆஹ் நம்ம மெல்ட்டன் அந்த மாரில்லா இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம வாங்கி பண்ணுனா நைட் வரைக்கும் இவுங்களுக்கலா சாதம் சூடாவே இருக்கும்
ஆஹ் அது உடம்புக்கு கேடு இல்லையா
இல்ல இப்ப ம வ எப்டி சொல்றது காலேல வடுச்சா மதியம் சாப்பிட்டு முழுதோ முடிச்சுருவோம் அந்த மாதிரி தான ரொம்ப நைட்டுக்கு மறுநாள் ஃபிரிட்ஜ்ல வச்சு சாப்பட்றது அது கேடு அந்த காலத்துலாம் அப்டித்தான சாப்ட்டாங்க ஆனா அந்த காலத்துல சட்டியோடயே வச்சிருப்பாங்க நம்ம வந்து ஹாட்பாக்ஸ் ல கொட்டி வச்சரோம் அதுமே நம்ம ல நம்ம வந்து கா இப்ப காலேல தம்பிக்கு செய்யறோமா எனக்கு அது எப்டி ஹாட்பாக்ஸ்ல கொட்டி வச்சுட்டோனா அது மதியானத்தோட அவ்ளோதான் நைட்டு வச்சு மறுநாள் ஃபிரிட்ஜில வச்சுதான் எந்த உணவுமே சாப்டக்கடாது அதுதான் உடம்புக்கே கேடு
நான் ஃப்ரிட்ஜில இதுவரைக்கும் குழம்பு கூட வச்சதே இல்ல எவுமே வக் க்க மாட்டே பால் வேணா வப்பே எப்பயாச்சு அதுமே மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவே என்ன பண்ணுவனா கால்ல ஒரு டைம் சூடு பண்றனா மதியான ஒரு டைம் சூ சூடுபன்னுவே நைட் ஒரு டைம் சூடு பண்ணுவே நைட் தூங்குற போம் போது ஒரு டைம் சூடுப் பண்ணி வச்டோனா கெட்டுப் போகாது
ஆஹ் இருந்தாலு நா பால் வப்பே மத்ததெல்லாம் கொழம்பெல்லா அந்த மார்லா வைக்க மாட்டோ நாங்க ப்ரிச்சுல இத மெரி சாப்பாடுங்கல்லா அப்பப் இப்ப காலியாய்டு நாங்க ரெண் நாலு பேர் தானா பசங்க ரெண்டு பேரு ஹஸ்பன்ட் நானு ஒய்ஃபு நால் பேர் தான அப்டினும் போது எஸ் தேவைக்கு அளவுக்கு செஞ்சுகிட்டு அளவோட அப்டியே அந்த மதியத்தோட காலி ஆய்டு எங்கம்மா என்னிக்காவது வந்தாங்கனா எங்க அம்மாலா வீட் ட்லல்லா எப்டினா தாராளமா சமைப்பாங்க தாராளமா நட
ஆமா நம்மம்மா வீட்டுல்லா ரொம்ப மிஸ் பண்ணுவோல்ல எல்லா அம்மா வீட்லியு அப்டித்தா நம்ம போய்ட்டனா போது எல்லா செஞ்சி எல்லா செஞ்சி அப்டியே நெறைய வச் ச்சிருவாங்க நானா இருக்க என்னி கஷ்டங்க ஆ அது சரி தா அவங்க நெறையப் பண்ணுவாங்க நம்ம கம்மியா தானப்
நம்ம நாளே நாள் பேடுவாங்க என்னிக் கியாது எங்க வீட்டுக் வந்தாங்கனா நீ என்னாடி குட்டி சட்டில செய்ற குட்டி வானல்ல செய்ற அப்டின்வாங்க அதுவே போது கரெட் டா செஞ்சு கரெக்டா வரு ஃப்ரிட்ஜ்ல வைக்காம சாப்டாவே போது ஒடம்புக்கு நல்லத்தா அப்டின் சொல்ட்டு நெனப்ப
ம்
வெதுவொர்ஸ் சொகோ எங்கிமே வராது தெரியீங்ளா
அதுவு செரிதா
ஆமா என்னதா இருந்தாலு சரி அந்த அம்மா வீடு போல வரவே வராது அங்கன்னா நம்லால முடிலனா நாலா ஆமா நம்ளா ராஜாவூட்டு கன்னுக்குட்டி அது நாலா ரொம்ப ராஜாவூட்டுக் கண்ணுகுட்டியா இருந்த எப்டின்னா ஒரு வேல செய்ய மாட்ட வே பெருக்குறது இது போலதா செய்வ ஜாமா வளக்குறது கூட செய் மாட்ட இங்க வந்து ஏ டூ இஸெட் நானேதா அத எங்க அம்மா சொல்றாங்க எங்கிட்ட இருக்கிற வரிக்கு ஸ் புதுசா இருந்த இப்ப எவ்ளோ வேலஸ் செய்ற பாரு அப்டின்னா நீ கண்ணு வச்சி கண்ணு வச் இப்டியாய்டனு சொல்லிட்ருப்ப சொகுசா இருக்கல்ல மாமியார் வீட்ல பேய் கஷ்டப்பட போறப் பாரு அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க வேல செய்லனா ஆ அததா சொன்ன இப்ப கஷ்டப்படுற பார் நல்லா அப்டின்ட்டு அப்றோ எங்க அம்மா ஏ புள்ள இவ்ளோ வேல செய்தே இப்புள்ள இவ்வள வேல செய்து அப்டின்டுவாங்க அதே நீ இப்ப சாவு உட்டல்ல அதா பழிஞ்ச்சி போச்சே அப்டி சொல்ட்டு
எல்லா அம் அம்மாவு அப்புடித்தா
லெ அவுங்க சொல்லம் போது நம்ம அத செஞ்சிறணு அது செய்யில அப்டின்னா ஆஹ்
சொல்லுங்க
அது செய்யிலனா இந்த மேரி சும்மா சொல்லுவாங்க இப்பே அதுவே அவுங்க இப் மலால பேலஸ் செய்யிறத பாத்தோன்னா ஐயோ ஏ பொண்ணு வேல செய்து எ புள்ள முடியாதே அப்டி சொல்வாங்க அது எல்லாருடைய தாய் மனசு அப்டிதா என்ன சொல்றீங்க நி உஹ்ம் உம் ம் அப்றோ எங்க வெளிலெல்லா டூருக்கு எங்கே போய்ட்டு வந்தீங்களா ரீசென்டா ஆஹ்
பொய்டுவந்தோ
உம் உம் ஒகே ஆஹ் இப்ப இந்த மே மாச லீவு அப்படிங்க்ளா
இல்ல எனக்கு என்ன லீவ் ஆ அதுல்லா இல்ல எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கெடைக்குதோ அப்போ அவங்க கூட்டிட்டு போனா போவ ஒனக்கு கொழந்தைங்களா இல்ல ஆஹ்ஹா இல் ஹவ்வொஃப் சும்மா வீட்லே இருக்கே
ஆஹ் அஹ் நீங்க எப் எத்தன நாளா இது பண்றீங்க
ஆஹ் ஒரு ஆ று ஏழ் நாள் இருக்குன்னு நெனக்கிறே ஆற் நே ஆறு நாள் இருக்கு
ஓகே
உம் நீங்க
நா ஒரு டூ வீக்கா பண்றே எனைக்குமே இதுல எதுவுமே ஒரு நம்பிக்கையே இல்லாம அப்டின்ற மாரி தா இருந்தது பட் ஆனா அது அப்புற எனக் கொ சொல்லோற சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தா எனக்கு நம்பிக்க இருந்தது எனக்கு நேத்துதா அமௌண்டுமே வந்தது ஆ நைன் டுவெண்ட்டி போஃர் வந்துட்ச்சு
ம்
ஹலோ
பரவால அவ்ளோ வந்துச்சா
ஆமாமா
ம்
அம் அப்றம்
அப்றம் நீங்க தா சொல்ணு எங்கயாச்சு நீங்க அவ்ட்டிங் பேர்க்கீங்ளா
நாங்க பசங்க இருக்கறதால்ல பசங்க எதாது எங்கயாவது கூட்டிட்டு போ எங்கயாவது கூட்டிட்டு போன்னா சட்டடே சண்டேன்னா பக்கத்துல கூட்டிட்டு போய்டுவோ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அந்த மாரி லீவு அப்படின்னா ரொம்ப லாங்கான இருக்க எடத்துக்கு மலை பிரதேசோ அந்த மாரி எங்கயாது போய்ட்டு வருவோ இந்த தடவ லாஸ்ட்டா வந்து ஆ எப்பயாவதுதா அதுவுமே எப் அ இப்ப எப்புடின்னா இப்ப ஸ்கூல் வந்து என் பையனுக்கு எப்புடின்னா மோஸ்ட் ட்லி வந்த ஸ்கூல் வந்து சாட்டர்டே கூட வச்சுருவாங்க அப்டின்னு மோ போகவே முடியாது அது சி பி எஸ் சில படிக்கிறான் அப்டின்னும் போது ஆ அந்த எப்டி சொல்றது அவங்க வந்து ரெண்டே டேர்ம் தா வரும் ஒரு டேர்ம் அ ஃப்பேர்லி குவார்ட்டலி அன்னுவல் அந்த மாரி வராது குவேட் ஹாஃப்யேர்லி ஒண்ணு வரும் அதோட அன்னுவல் வ அவ்ளோதா அப்டின்னம் போது இந்த ரெண்டு இது தா லீ லீவு விடுவாங்க அந்த ரெண்டு லீவ்லயுமே வந் ந்து அதுக்குள்ளே எப்டியா போகணும் அப்டிதான் மோஸ்ட்லி மே மாசம் போவோம் அப்புடி இல்லன்னா பொங்கல் லீவ் நறையா வரும்ல அதுல போயிருக்கோம் போனது இந்த இந்த வ இயர் தான் வந்து பொங்கல் லீவுக்கு இதுக்கு போயிருந்தோம் கன்னியாகுமாரி போயிருந்தோம் அதெல்லாம் பாக்கும் போது அது இப்ப என்னுடைய ஆ நல்லாரு அது வந்து என்னுடைய அது எங்குளுக்கு என்னன்னா இந்த சன் வர்ரது அப்டேப் பாக்கணும் சன்ரைஸ் ஆகுறது அப்டி சொல்லி பாக்கணும் அப்டின்றதுக்காக பா அ சன்செட் அ வர்மா பாக்குறதுக்காக அப்புடியே நிக்கிறாங் அழகா வந்துச்சு சூப்பரா இருந்ச் சு அதெல்லா பாத்துட்டு வீட் ல வந்து அத பத்தில்லா பேசறாங்க மத்த பசங்கள்ட்டயு பேசறாங்க அதே மாரி அந்த திருவள்ளுவர் சிலையெல்லா பாக்கம்போது அந்த திருவள்ளுவர் சிலைய பாத்துட்டு அ ஏ பு புக்ல வருது அப்டின்னா நம்ம அத கன்யா குமரில பாத்தமே அந்த செல மாரியே இருக்கு பாமா அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னும் போது நம்ம ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லது தா கொல்லான் பண்ணிக்கிறாங்க பசங்க அப்டின்னு சொல்ட்டு நா மட்டுமே வந் ன்னு ஒரு சாட்டிபிகேஷனா இருக்கனு நாங்க அதனால அவங்க அப்பா சொல்வாங்க நா கூட ஒரு இதுல பாத்த யூடியூப்ல எப்டின்னா ஒரு கொழந்திங்களுக்கு வந்து ஒரு பொறந்த நாள் அப்டின்னா நீங்க எதாவ்து கிஃப்ட் வாங்கி குடுக்குறீங்கல்ல அந்த மேரி குடுக்கிறத விட ஒரு எடத்துக்கு அன்னிக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் ங்கல மறக்க மாட்டாங்களா
கண்டிப்பா
அதே மேரி அங்க அந்த எடத்துல நம்ம என்ன பாத்தமோ அதியுமே அவங்க மறக்கமாட்டாங்க இப்ப நா வந்து திருவள்ளுவர் செலைய காட்டும் போது இவுருதா திருக்குளரு எழுதி திரு குரல்லாம் எழுதுனாரு அப்டின்றது எல்லாத்தையு சொல்லவுந்தா இப்ப அதெல்லா மனசுல நல்லா பதிஞ்சிடுச்சு இப்ப நம்ம திருக் குரல் எழுதியவர் யாரு அப் அப்டினு கேக்கம்போது அழகா திருவள்ளுவர் அப்டின் சொல்றான் அதனால தா அவங்கப்ப சொல்றாங்க இதுமேரி கூட்டிட்டு போனு நம்பளு பசங்களுக்கு நறையா எடத்துக்கு சுத்தி காட்டணு
ம் நா ஏன் ஹஸ்பண்ட் அதிகமா அதுல போயிருக்கே எங்க அம்மா வீட் வீட்லெல்லா அதிகமா போன் பண்ணாங்க எங்க கூட்டிட்டு போவாங்க டெய்லியு எங்கேயாச்சு ஒரு பக்கோ கூடிட்டு போயிட்டு கூடிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க ஆஹ
புரியல விட்டு விட்டு கேக்குது
முன்னாடிய எல்லா அப்பிடி கூட்டு போவாங்க பட் இப்ப கூட்டிட்டு
உம் அதாவது ஸ்டார்டிங்ல அப்டிதா இருக்கு அக்டோபர்ல எல்லார் வீட்லயு எங்க வீட்ல இல்ல எல்லார் வீட்டுலயு அப்பிடிதா ஆரம்பத்துல ஒரு மாரி இப்பவே அப்புறம் ஒரு மாரிப்பங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு வருசம் ஆய்ருச்சுனா மொத்தமா கண்டுக்க மாட்ட டாங்க
அண்ணி அம்பியன் அதுக்க அதுக்கப்புறம் என்ன ஆவாங்கனு அவங்களுக்கே தெரியாது
வஸ்த வந்தா அம்பியா இருப்பாங்க அப்புறம் ரெமோவா மாறுவாங்க அப்புறம் ஃபஸ்ட் வந்து ரெமோவா மா ப்பாங்க இறுப்பாங்க அ இ இதுவாயிடு அப்புறம் லாஸ்டா அன்னியனா மாறிடுவாங்க
ம்
இல்ல அது ஒரு ஸ்டாரிங்ல ஒரு ஆசையா இதுபன்னு வாங்க பேசுவாங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சோ அப்டினுவாங்க நம்ம கேக்குறோம்ல நைன் இயர்ஸ்சுனா எங்களுக்கு அன்னியன் இப்பல்லாம் நாங்க கேட்டோனு வைச்சுங்கோங்களே வேல இருக்கு வேல இருக்கு என்னா பண்றது வேலதா முக்கிய வேல இருந்ததா ஒன்ன காப்பாத்த முடியும் இப்டி சொல்லி சமாளிச்சிருவாங்க அது சொன்ன எது உம் எப்படி நீ வந்து சமாளிக்கிறத பத்தியா நல்லா சமாளிக்கிறே அப்படின்னு சொன்னாரு
ஆவா அந்த மாரி இரு எருவா க வச்சுட்டுங்களா
உம் தேங்கயூ
உம்